ஆ ம் கேக்குதுங்க என்ன பிஸியா?
பிஸி ஆ கேக்குது கேக்குது இப்பதா கேட்டுச்சு ஃபஸ்டு நீங்க பேசுனது எனக் கேக்ல
அப்டிங்ளா பிஸி ஆயிட்டீங்ளா அதுங்ளையு
நெட்டு் இஷ்யூவா இருக்குன் நனைக்கிறே
ஓ ஓகே ஓகே ஓகே இப்ப நல்லா
ஆ இப்ப தெளிவா கேக்கு தெளிவாகேக்
ஆ சேர் சேரிங்க பிஸி ஆயிட்டீங்களோ
ஆமா அ ஆன்லைன் ஷாப்பிங் ஒன்னு ஆட்ரு போட்ருந்தே கடக்கி கொழந்த இருக்கதால போமுல்லல்ல
ஆமாமாமா ட்ரெஸ்ஸல்லா நெறைய பர்ச்சேஸ் பண்ணுவீங்ளோ ஆன்லைன்ல
இல்லெல்லல்ல எனக்கு வாங்க மாட்டே கொழந்தைங்களுக்கு வாங்குவ
ம் ஆன்லைன் ஷாப்பிங்ல கொழந்தைங்க ளுக்கு சூப்பர் சூப் பரா இருக்குங்க
மே ஒரு அஃபடபுளா இருக்குல்ல
ஆமா நம்ப ஆட்ல போய் போட்டு வச்டோனா கூட நமக்கு வேணுங்குறப்ப கூட ரேட் ரீசனபிளா இருந்தா கூட அட்ஜஸ்
அது மோஸ்ட்லி ஒரு எதாச்சு இப்ப ஐட்டம் வரு துனா அத ஒடனே நா வாங்க மாட்டே ஒரு ஒன் மந்த் ஆகிடுச்சுன் வச்சு ங்கள ஏதாச்சும் ஆபர்ல அதே
ஆமா போட ஆரம்பிச்சுருவாங்க அவுங்களே ம் ம் ஏன்னா உங்களுக்கு வாங்குவீங்களா பசங்களுக்கு தான் வாங்குவீங்களா
ம் வாங்குவேன் நான் வந்து எப்போ என் குட்டி பையன் என் வயித்துல இருக்கும் போது வாங்கின டிரெஸ்ஸு
ம்
அதேதான் இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கெல்லாம் வாங்க மாட்டேன் ஏதும் ம் ம் ம் இங்க குழந்தைங்களுக்கு வாங்குவன் நம்ம எங்க போறோம் நம்ம நைடிலதான் ஃபுல் டைம் ஓடிடுதே
அதுதான் உண்மைங்க நமக்கு அப்டியே போகுது ம் எங்க இனிமேல் குழந்தைங்களுக்கு அத வாங்கணும் இத வாங்கணும் அத பாக்கணும் இத பாக்கணும் ம் அப்டியே போகுது ம் அதுவும் என் பொன்னல்லாம் மேக்கப் கடிக்ட்டு எங்கயாச்சும் போணும்னா அதை எடுத்து போடுறது இத எடுத்து போது அத போட்டுங்க இத போட்டு வுடுங்க லிப்டிக் போட்டுங்க லிப் பாம் போட்டுங்க லிப் கிளாஸ் போட்டுங்க
ம் பெண் குழந்தைங்க இருந்தாலே அதானே ஒரு அழகே
இப்போ ஸ்கூல் போறதுக்கு யூனிஃபார்ம் இன்னும் ஸ்டிட்ச் பண்ணல அத வந்து நார்மலுக்கு ட்ரெஸ் தான் போட்டு போறா அத எனக்கு ஃபிராக் எடுத் து போட்டு வுடுங்ககிறா ம் வியன்னாமானா கேட்க மாட்டிங்கிறா ஆமா ஆமா அதனால போட்றது கெடையாது
ம் ம் ம் இப்போ உங்க பாப்பா படிக்கிற ஸ்கூல்ல எல்லாம் ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ட் ஃபாலோ பண்றாங்களா
ஆ புரியலங்க
பாடுலா
ஆ அதெல்லாம் அதெல்லாம் ஃபாலோ பண்றாங்க டிபன் பாக்ஸ் டெய்லி எம்டியா தான் வருது கடைசியில சும்மா ஒரு வா அந்த மாரி வச் அவ்ளோதான் மத்த படில்லாம் எம்டியா தான் வருது மிஸ்ஸு எல்லாம ஊட்டி வுட் ட்ரு வாங்கலா
ம் ம் ம்
ஆ அது அதனால பிரச்சன இல்ல சாப்பிடாட்டையுமே நாங்களுமே வான் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டோ
உஹம் அதான் நம்ம சொல்லணும்ன ம் அதா நம்ம சொல்லுன்னு நம்ம சில பேரன்ட்ஸ்ல்லா போய் அந்த மேம்டே சண்ட போடுவாங்க நீங்க ப்பிடி ஏ கொழந்தைய திட்டலா அடிக்கலான்ட்டு
ஆமா ஆமா நாங்க சொல்லிட்டு வந்துட்டோமேல கை மட்டு வைக்காதீங்க மத்தபடி மெரட்டுங்க மெரட்டுறதுலயே அவ பயப்பட ட்டனு அப்பிடின் மிஸ்ஷூதா ஒரு ஃபோர்டேஸா ஊட்டிவுட்ட உட்டு இருந்தாங்க அப்புறோ நாங்களே சொல்லிட்டு வந்துட்டோ இல்ல நீங்க ஊட்டி விட்டா உங்கள அடிட் பண்ணிடுவா அவ அதனால நீங்க வந்து மெரட் ட்டுங்க அப்பிடின்ட்டா அதனால இப்ப மூணு நாளா வந்து அவளே சாப்புட்டு வந்தறா
பரவால்லையே ம் ம்
ன் இல்லாம போயிட்டு இருக்குங்க
ம் ஒரு ஸ்டேஜ் வரைக்கு கொழந்தைங்க ஊட்டி விட சொல்லு அதுக்கப்புறோ அதுங்களா சாப்புட்டுக்குங்க
நம்ம அங்க தம்பி பிரச்சன இல்லைங்களா சாப்பால்லா சாப்பட்றன்ணா
ஆ பரவாயில்ல இப்போ அவுங்க மேம்ல்லா சிடிரிக்ட்டு ப்ப நீங்க கண்டிப் டோ ஒரு வெஜிடபிளோடதா வரணு ஆனா ஃபோன் பண்ணிடறாங்க ஒடனே ஃபோன் பண்றாங்க லஞ்ச் பாகஸ் ஓப்பன் பண்ண வைக்கிறாங்க எல்லாத்தியு செக் பண்றாங்க ஃபோன் பண்றாங்க ஏ இன்னிக் வெஜிடபுள் குடுத்துவுடல நம்மள கேக்குறாங்க
ஓ ஓ அப்பிடி கேக்குறாங்க
ஓ அப்புறோ நம்ம எக்ஸ்கயூஸ் நம்ம ஏதா ச்சு டிஃபன்ல்லா குடுத்துவுட்டா நா காலே மெசேஜ் போட்டுருவே இந்தமே நா வெளியே போயிட்டோ வேல இருந்தது டைம் இல்லன்னு சொல்லி நம்ம சொல்லிட் ட்டா ஒன்னு சொல்ல மாட்டாங்க
ரொம்ப ஸ்ட்ரிட்டா ஃபாலோ பண்ணுவாங்க
எம் பையன்லா ஸ்கூலுக்கு போயிதான் காய்கறிலா சாப்டவே ஆரம்பிச் சான்
ஓ பரவால்ல லிங்ளே
அன் மாரி ஸ்நாக்ஸுக்குமே வந்து எதுவு ஆயில்ல ஃப்ரை பண்ணதுல்லா குடுக்க கூடாது
ம்
நட்ஸு குடுக்லா அ ஹெல்தி உருண்ட இந்த மாரி எள் உருண் ட கல்ல உருண்ட அது மாரி குடுக்கலா இல்ல ஃபுரூட்ஸ் குடுக்கலாம் இந்த மாரி தான் குடுக்கனு
ஆ சி பி எஸ் ஸி
ஆ ஆமா மா அக்சுலி எம் பையன் ஸ்கூல் பரவால்ல ஓரளவுக்கு கரெக்டா அவங்கள எங்கங்க புடிக்கனுமோ புடிச்சற்றாங்க இன்னொருதங்க பக்கத்து வீட்ல இருக்காங்க அவுங்க பையனு ஆக்சுவலி சி பி எஸ் சி தான் ஸ்கூல்ல போயி நூடுல்ஸ் சிலாங் வந்து எடுத்து வர அவுங்க தான அலோப் பண்றாங்க ஆ எந்த ஸ்கூல்ல யாச்சு அலோவ் பண்வாங்ளா அந்த பையனுக்கு அலோப் பண்றாங்க அந்த பையன் அவ்ளோ சண்ட பண்றான் வந்து வீட்ல
ஆ குடுங்கன்டுன்னு
ம் ஆமா அவுங்க அம்மாவு கேக்றான் என்ன பண்றது அப்டி சொல்லிட்டு சொல் நா அதா சொன்னே நீங்க ஸ்கூல்ல போயி மெதல சொல்லுங்க மேம் கிட்ட எல்லா ஸ்கூல்லயும் வந்து ஃபுட்ல வந்து அவ்ளோ ஸ்ட்டரிக்டா இருக்காங்க நீங்க தா என்னா பண்றீங்கனு ஸ்கூல்ல போயி சொல்லுங்கன் சொன்னே நானு அதுகப் போயி என்ன பண்ணுவாங்ளோ தெரில அவுங்ளும் ஆக்சுவலி வேல மிச் சன்னு சொல்டு செஞ்சு குடுத்துர்றாங்க
ஆனா ஓகே சாப்பலாம் ஏதா மாசத்துக்கு ரெண்டு டைம் மூணு டைம்னா ஓகேங்கலாம் அடிக்கடினா ரொம்ப
கு நீ சொல்ற மாரி மோஸ்ட்லி அதுதா குடுக்குறாங்க
இப்பியே ஃபுட் இப்டி குடுத்தாங்கனா எப்டி இது பண்றது
அந்த பைய இப்ப வந்து ஃபிப்தோ என்னமோ தா படிக்கிறா பாத் பாத்தேனு வச்சுக்கோங்ளே ஃபிப்டி கேஜி இருக்குறா குண்டா இருக்கு
ஓ அவுங்களுக்கு ஃபுல்லாவே ஸ்ட்ரென்த்து இல்ல
ஆ சும்மா ஏ ஆ கரெக்ட்டு எ பையன் தேடு தா படிக்குறா அவ இருபது கிலோ தா இருப்பா ஃபிவ்த் படிக்கிறவ அம்பது கிலோ ஓடனு வச்சுக்கோங்களே ஒக்காந்து ஆனா ஏழ்ந்திருக்க முடியல
ஓ இப்பயே அவ்வளவு இதா இருக்கா வெய்ட்டா
ததக்புதக்னும போண்டா கோழி மாதிரி
ப்ப
பாவமா இருக்கு எனக்கு அவன பாத்தா இக்கும்போது இப்பவே இவ்வளவு கஷ்டப்படுறானேன்னு ஃபியூச்சர்ல எப்டி இருப்பானோன்ட்டு
பாப்பா ஒரு சேட்ட பண்ட்டு வந்துடல்லைங்களே ஒங்கிட்ட சொல்லீங்களே என்ன பண்ட்டா ஒரு பைய சேர பிடிச்சு இழுத்துட்டானு அவ அவ மண்டையிலேயே போட்டு அடுச்சுட்டு வந்துட்ட ட்டாங்க
சோ அந்த பைய செஞ்சது தப்புதான சேர புடு ஏ இழுக்கனு
ஆ ஒக்காந்து இருந்தாளாட்டுக்கு ஏந்திரிக்கவு டபக்குன்னு அ சேர புடிச்சி அவ எனக்கு என்னன்னு தெர்ல விளையாட்டு தனமா ஏதோ இழுத்துட்டானாட்டுக்கு இவ கோவ வந்து டபார்னு அடுச்சு புட்டா மண்டையிலயே
அச்சசோ
எனக்கு பாவமா போயிடுச்சு அந்த பையன பாக்குறப்பயே அப்றோ அடிக்க கூடாதுடா தப்பு தப்புடான்னு சொல்லி அப்றோ ரொம்ப இது பண்ணோ நாங்க
ம் உம்
இப்ப ஒரு நாள் பாப்பா ஒரு நாள் அடி வாங்கிட்டு வந்தா
ம் ம்
ஒரு நாள் இவ அடிச்சா
ஆ வீட்ல இருந்து நம்ம பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்புனோன்னு வச்சுக்கோங்களே எங்க என்ன சண்ட போட்டுட்டு வரு வாங்கன்னுதா எனக்கெல்லா பயமா இருக்கு
அதுதா எனக்கு பயோ டெய்லியு மிஸ் கிட்ட வேற பேசிட்டு வரது எதாச்சு ரொம்ப சேட்ட பண்றாளுங்களா என்ன ரொம்ப அடம் பண்றாளா அப்டின்னு கேட்டுட்ட அப்டி இல்ல இல்லங்க ரொம்பல்லா சேட்ட இல்ல அன்னக்கி ஒரு நாள் மட்டு இப்டி பண்ணிட்டா ஆனா அவன பண்ணது தப்புதாங்க அப்புறோ அவனையு சின்னப் பைய வேற அவனு வேற பண்ணக்கூடாதுன்னு சொன்னே அடிச்சுட்டாங்க அவ அழுதாங்க வேற அப்டின்னாங்க அவே பாப்பாவ விட ரொம்ப சின்னப் பையனா இருக்கறா
ம் ம் ம் ஒரு சில கொழந்தைங்க வந்து அவங்க வீட்ல அப்பா அம்மா குள்ளமா இருந்தாங்கன்னா அந்த கொழந்தை யு
ம் இல்ல ஏஜு கூட டிஃப்ரெண்டா இருக்கலா ஏஜு வந்து பாப்பாவுக்கு மூன்ற வயசு ஆகுது ஆ அதனால அவனு க்கு மூணு வயசு கூட ஆகலாம் அப்பிடி கூட இருக்கலாம் எப்டி போட்டுருக்காங்கன்னு தெரியல
ஆ இப்ப ஆனா க்‌ஷ் ஆ ஸ்கூல்லயுமே இது பண்றாங்க கரெக்டா சி பி எஸ் சி நம்ம சேக்கப் போறோன் பிளான் பண்ணா முன்னல்லா ரெண்ட்ர வயசுல ப்ரீ கே ஜி போட்டுட்ருந்தாங்க இல்லையா இப்ப வந்து ரெண்டரை வயசுல ப்ரீ கே ஜி போட மாட்றாங்க
போட மாட்டிங்கிறாங்க ஆமா க சொல்றாங்க அப்டின் ட்டு நா ம் நாங்க வந்து இப் ப வந்து பாப்பா வந்து ஆ சி பி எஸ் சி சேக்கலங்க சும்மா பிள்ளைக மெட்ரிக் போகட்டு அப்புறம் பாத்துக்கலான் சொல்ட்டு விட்டுட்டேங்க நானு
ம் ம் ஆனா ஃபியூச்சர்ல கொஞ்சோ கஷ்டமா இருக்கு திடீர்னு நம்ம சி பி எஸ் சி போட்டா
ம் ஆமா நாங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து போட்டுக்கலான்னு விட்டுட்டோங்க
ம் அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு போகும் போது ஏஜ் இடிக்கு இப்போ
ஆமா கண்டிப்பா இடிக்கதா செய்யுங்க அப்புறோ வேண்ணா நம்ப இன்னொரு இன்னொரு இயர் வந் து யு கே ஜி பண்ணா அங்க சி பி எஸ் சி ல போட்டுக்கலா அப்டின் சொல்ட்டுங்க இப்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாங்க ஹலோ ஹலோ ஹலோ கேக்குதுங்களா ஹலோ
ஒரு எடத்து அந்த கொர பயோன்னு இருக்கணு
ஆமா ஆமா ஆமாங்க உங்களுக்கு கொஞ்ச நேரோ வந்து ஏதோ ஸ்டக்க ஆன மாரி இருந்துச்சி உங்களுக்கு எதுவு கேக்லிங்களா
ஆமா வாய்ஸ் நடுல சிக்னல் இஷ்யூ போல
அப்பிடிங்களா அதா ஒரு மாரி பிரேக் ஆன மேரி கேட்டுச்சி
ம் செல நேரோ கே நம்ம டவுன்லதா இருக்கோ அதுக்கே இப்பிடி சிக்னல் இஸ்யூ ஆகுது
நம்மா அதா உண்ம நம்ப டவுன்லதா இருக்கோ நெறைய கனெக்ஷன் வந்து கட் ஆயிருது
இன்னு ஊருக்குல்லா போயிட்டோனு வச்சுக்கோங்கள சுத்தமா ஒரு நேட்டிவ்க்கு போன ஒரு ஒரு எமெர்ஜென்சி கூட கால் பண்ண முடிய மாட்டேங்குது
ஆமா அதா உண்மங்க ஐயோ பேசிட்ருக்கப்பவே
என்ன ரெண்டு நாள் ஆள அபஸ்கண்ட் ஆயிட்ட ஆலையே காணு கேக்க ஆர் ச்சிருவாங்க எல்லா
ஆமா அதா உண்மங்க அதா கேக்குறாங்க என்ன ஃபோன ஏ காணா என்ன ஆச்சுங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணாலு போக மாட்டேங்குதுங்க அப்பிடிங்கறாங்க
ஆமா
ஆமாங்க சேரிங்க
ம்
ச்சம்
லஞ்சுல்லா எப்பிடி ஆ பேக் பண்ணி குடுத்துருவீங்களா ஒண்ணாவே சாம்பார் சாதோ அது மாரி மிக்ஸ் பண்ணி குடுத்துருவீங்களா
ஆமாங்க முப் மோஸ்ட்லி வந்து சாம்பார் சாதோ குடுக்க மாட்டே என்னைக்
ம் ம் உங்ககிட்ட பேசிட்டே அடுப்புலா பால் வச்சது மறந்துட்டே இருங்க நா போய் பால பாத்துட்டு வந்து கால் பண்ற
ஆ ஓகேங்க
ஆ